ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குதுப்பா கேக்குது கேக்குது சொல்லுங்கப்பா
என்ன சிஸ்டர் என்ன பண்ணீட்ருக்கீங்க பாத்ரோ வெலக்குறீங்ளா
ஆமா சிஸ்டர் எல்லா இப்பதா சாப்ட்டு முடிச்சாலு அப்டிப்டியே கெடந்தது இல்லனா காலைல எழு
ரொம்ப லேட் ஆகுமோ சிஸ்டர் எல்லாரு சாப்ட்டு படுக்க
ஆமா ஆமா அதுவு அந்த ஒரு டென் டென் தட்டி ஆயிரு காலைல அத பாக்கும்போது கஷ்டமா இருக்கு யூ சொல்லிட்டு
ஐய்யயோ கண்டிப்பா சிஸ் டர் நைட்டு எத்தன மணி ஆனாலு பாத்தர கழுவிட்டே படுங்க காலையில எந்திரிச்சோன அந்த ஜிங்க பாத் தொம் வைங்களே பாத்ரோ இல்லாம எனக்கெல்லா கிளீனா இருக்கணு அப்பதா எனக்கு அப்டியே அன்னைக்கு நாளே டீயன் டீ போட எந்திரிச்சி போறோல்ல அப்போனலு பேசாம டீய போட் டமா குடிச்சமா அதுக்கப்புற கழுவுணமா அப்டி இருக் கனு எனக்கப்டியே ஜிங்கு குள்ள பாத்தர கடக்கறத பாத்தா அப்டியே எனக்கு காலையிலே டென்ஷன் ஆயிரு சிஸ்டர்
ஆ அதனால தா சரி வேலைய முடிச்சி வச்சற்லா அப்டின்டிருந்தே
ம் அது நல்லதுதா சிஸ்டர் காலையில கொஞ்சோ மைண்டு ஃப்ரீயாகு அந்தட்ற இல்லனா வச்சு கோங்ளே அந்த டென்ஷன்ல பாதி நீங்க வேலைக்கு போற மாரி இருக்கு
ஆ பாப்பாக் காலைல டிஃபன்ல அ
ஆ குடுப்பே சிஸ்டர் அவள அவளுக்கு இங்க செஞ்சி குடுத் துருவ பாப்பாக்கு என் பொண்ணுக்கு வந்துட்டு இடியாப்பம் ரொம்ப புடிக்கு ஆப்பம் இந்த மாரி தேங்காபால் உத்தி சாப்பிறனால்லா சாப்பிடுவா ஆ அத அக்கடி கேப்பா செஞ்சி குடுப்பே அதுக்கப்றோ வந்துட்டு இட்லி தோசை ஏதாவது ஒன்னு செஞ்சி சாப்டுட்டு போயிடுவா சில நேரத்துக்க வீட் ல இருந்தான்னா கஞ்சி இருந்துச்சின்னா கஞ்சி போது என் பொண்ணுக்கு கஞ்சின்னா ரொம்ப புடிக்கு அதுக்கு கஞ்சி ஊத்தி குடுத்தோம்ன்னா நல்லா சாப்பிடு அதுக்கப்றோ ஸ்கூலுக்கு அனுப்பிறேன்னா அங்க ஸ்கூ ஸ்கூல்ல வந்துட்டு இப்பல்லா கொலக்கட்டை குடுப்பாங்க ஒரு பதினோரு மணிக்குல்ல கொலக்கட்டை குடுப்பாங்க அங்கே சத்துமாவு கொலக்கட்டை செஞ்சி ச அது வாங்கி சாப்பிடுவா அப்புற அத பத் இப்போதுக்கு ஸ்நாக்ஸ்ஸு கொண்டு போவாங்க ஸ்நாக்ஸ் அது முடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அதுனால நா அதுனால என்ன பண்ணீறாங்க மதியத்துல வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்றாங்க ஸ்கூல்ல சாப்பாடு சும்மா கொஞ்சோண்டு சாப்புட்டே ஓகே அவுங்க வந்து அது சாப்பிட்ல உங்களுக்கு வயிறு நெறஞ்சிரு னாச்சிக்கிறது
ஈவினிங் வீட்டுக்கு வருவா இல்லையா
இல்ல நா போய் கூட்டிட்டு வந்துடுவே அத தூங்க வப்பாங்க நா என்ன பண்ணிடுவே நா மதியமே இப்ப கூட்டிட்டு வந்து பாப்பாவ இங்க தூங்க வச்சிருவே
ஓ வந்து தூங்கிருவா
ஆ நா கொஞ்ச தூரோ போணு ஸ்கூலுக்கு இதுக்கு கொஞ்சதூர இல்ல ரொம்ப தூரந்தா நா நடப் பரவால்லன்டு வெயிலோட வெயிலா வெயிலா இருந்தாலு பரவால்லனு நடந்து போயி அவள கூட்டிட்டு வந்து மறுபடியு ஒரு தடவ குளிப்பா வந்து டிரெஸ்ஸ உடனே யூனிஃபார்ம் கழிட்டி மறுபடியு அவளே தண்ணிய மோந்து ஊத்தி சோப் போட்டு லைட்ட குளிச்சிட்டு ஓடியாருவா அப்றோ ஃப்ரீயா சும்மா ஒரு டவுஸ் சர மட்டு போட்டுவுட்டு கொஞ்சோ ஃப்ரீயா ஃபேன போட்டு பேசாம படுக்க வச்சுடுவே
எங்க அண்ணே பொண்ணுப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்
ம்
எங்க அண்ணி என்ன பண்ணுவாங்ன்னா போய் கூட்டிட்டு வருவாங்க மூணு மணிக்
சேரி ஆமா
இப்டி வரும்போதே என்ன பண்ணிருவானா வ ஒரு ரெண்டு மணிக்கெல்லா அவங்க வீட்ல வந்து இந்த ஆ இது இருக்கு இல்லையா கொழா புட்டு
ஆமா
அவ கொழந்தைகளுக்காகவே வாங்கி வச்சிருப்பா அந்த பாத்ரோ மினி இட்லி பாத்ருக்கல மினி இட்லி சட்டி அது வாங்கி வச்சிரு அ இடியாப்பத்துகெல்லா பண்ணிட்டு என்ன பண்ணுவான்ன அந்த புட்டுமே நார்மல் புட்டுல்லா செய்யமாட்டா அவளுக்காக ஸ்பெஷலா பண்ணுவா ஒரு கை மாவு இருக்கு இல்லியா
ஆமா
ஒயிட் ரைஸா பெசைஞ்சு வச்சுக்கவா சுடுதண்ணி போட்டுட்டு
சேரி
குற்கை ரைஸ் வந்து இது ராகி மாவு
ஆ
ரெட் கலர் கிடைச்சிச்சா
ஆமா
இப்ப ரெட்டு கிரீன் கலருக்கு என்ன பண்ணுவன முருங்க அவுங்க வீட்டு பின்னாடி முருங்க மரோ இருக்கு
அ
முருங்க எலைய எடுத்து வந்து நல்ல அலசி கழுவி அ லைட்டா தண்ணி ஊத்தி மிக்சி ஜார்ல போட்டு அடி
அடிச்சு அதுல பேய் இது பண்ணிக்கிறது
அப்டியா இப்ப அந்த வெள்ள மாவுல போட்டு இது பண்ணவுனே க்ரீன் கலர் கெடைச்சிரு
ஆமா
மகளுக்கு மட்டு செய்வா அ அ ஒத்த ஒத்த கை மட்டு போட்டு அந்த ஒரே ஒரு குழ மட்டு வரு
அது நல்லதுதானே சிஸ்டர் ஏன்னா அந்த பாத்தோல அவுங்களுக் கு வந்து பசங்க என்ன பண்றாங்க அவுங்க கண்ணு எத பாத்து கண்ணு எது கவருதோ அதுதான சாப்புனு ஆசைப்படுறாங்கபோய் இப்ப டீவிலல்லா எவ்ளோ ஆட் ஆடூ பாக்குறோ
அ இல்லப்பா கீழ க்ரீன் கலர் அடுத்து ஒய்ட்டு அது மேரி ராகிமாவு அது மேல ஜீனி தேங்காப்பூ அது போக வெளியில எடுத்து நட்ஸ் இதெல்லாம் துருவி போட்ருவாங்க
ம்
எல்லாமே நல்லா ஹெல்தி இல்லையா பாத்தோ சாப்புடுவாங்க அதே மாதிரி பால் கொழுக்கட்ட செய்றா இல்லையா
ஆமா ஐயோ எ பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரட்டு் அடிக்கடி செஞ்சு குடுப்பே
அந்த பால் கொழக்கட்டையில என்ன செய்வான பீட்ரூட் இருக்குல்ல
ஆமா
பீட்ரூட்ட வந்து அப்டியே பச்சைய அரச்சி அந்த ஜூஸ் எடுத்துருவா அந்த ஜூஸ் எடுத்து பால் கொழுக்கட்டன்னா அப்ப புட்கலர் சேக்க தேவ இல்ல இல்லையா
ஆமா ஆமா
ரெட் கலர்ல வந்துடு கொழக்கட்ட
ம்
அது நல்ல சாப்டுங்க
ம் அதா அவுங்க வந்து கலர் க்ஷஃபுல்லா கண்ணுக் கவர்ச்சியா இருந்தா போது பசங்க நல்லா சாப்டுவாங்க நானு அப்டிதா எ பொண்ணுக்கு இந்த பூரில்லா சாப்ட மாட்டன்னு சொல்றப்ப நா அந்த சப்பாத்தி மாவு பேணையில இந்த மாதிரிதா பீட்ரூட அப்றோ இந்த புதினாவு அ புதினா கொத் தமல்லி அரச்சிஅந்த இது இத போட்டு அப்டியே பண்ணி கலர்ஃபுல் பூரின்னு சொல்லி குடுத்தா சாப்டுவா சாப்டாத பட்சத்துக்கு ஏதாவது அப்டி சொல்லி குடுக்க வேண்டியத
புதினா கொத்தமல்லி ஏ போட்றது இல்லன்னா அது ஒரு வாசோ குடுக்கு ஒரு சில கொழந்தைங்கள் வந்து சாப்டாதுக
ஆமா ஆமா
இப்ப எல்லா புட்டுனா அந்த புட்டு டேஸ்ட்டே மாறி
ஆமா டேஸ்ட் மாறிரு ஆமா அதுக்வந்து அதோட டேஸ்ட் மாறிருல
ஆ வாசோ டேஸ்ட்
ஆனா இப்போ டாக்டர்ஸ் எல்லா வந்துட்டு சொல்றாங்க கீரைகள விட புதினா கொத்தமல்லி இருக்குல்ல அது ரெண்டுலயு வந்து தொவயல் அரச்சு அந்த மாரி ஏதாவது எனக்கு பண்ணி் குடுங்க அதிகமா சேருங்க கருவேப்பிள்ளையுமே சேருங்க ஆ அதெல்லா வந்து இப்ப அயன் அதிகமா இருக்கிற ஐட்டம்ஸ் அத கீரைகள விட அது நல்லா சேருங்க அப்டின்னு தா டாக்டர் சொல்றாங்க நா என்ன பண்ணுவ எ பொண்ணுக்கு வந்துட்டு தொவையல் மாரி அரச்சு சாதத்தோட பெனஞ்சு குடு த்துருவ அதிகமா கருவேப்ல கொத்தமல்லி புதினா மூணு வச்சுட்டு சும்மா ரெண்டு வய் வெங்காயோ ரெண்டு வெள்ள பூடு வெப்பே ஒரு ஒரு பச்ச மொளகா போட்டுக்குவ புளி கொஞ்சோண்டு இத்னூண்ட்டு வச்சுட்டு உப்பு போட்டு அப்டியே அ தேங்கா லேசா துருவி போட்டு அப்டியே வதக்கி கிட்டு அரச்சு அப்டியே சாதத்தோட பெரட்டி குடுத் கனி ஆமா ஆமா
அது எல்லா பிள்ளைங்கள கவர் பண்றது கலர் தா அதுல நெறைய அந்த கலர பார்த்தோனே கலரு ஷேப்பு டிசைன் டிசைனா இருக்குன் சொல்லி எத்தன பிள்ளைங்க அத ஃபுல்லா சாப்டுதுக
ஆமா
டேஸ்ட்டு பிடிக்கலன்னா தூக்கி போட்டுருங்க அவ்ளோதா ஏன்னா அதுல வந் அட்ரக்ட் பண்றது வந்து அந்த பாக்கெட் கவரு உள்ள இருக்கிற அந்த ஷேப்புந் தா அத நம்ம வீட்ல இப்டி செஞ்சு குடுத்தம்னா அதுக பாட்டுக் சாப்டுங்க
சாப்பிடுவாங்க அதுதா
சாப்ட்டு பழகிருச்சுங்கன்னா அது இதே இத வந்து நீங்க இடியாப்பத்துக்கு செய்லா கலருக்கு
ஆமா
இடியாப்போ புட்டு பால் கொழக்கட்ட எல்லாத்துக்குமே இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலா அது நல்லது கொழந்தைகளுக்கு
அதா வெரைட்டியா எதோ செய்றாங்க அம்மா அப்டின் சொல்லிட்டு அத சாப்பிடுமா சாப்ட ஆரம்பிச்சுடுவாங்க
ஆம்மா அடுத்தெல்லா கேக்குங்க எனக்கு வேணு அது ஈவ்னிங் வந்து நீங்க கூட்டு வர்றீங்க இல்லையா ளைய ஏன்னா ஸ்கூல்ல மதியோ கொஞ்சோ தா சாப்டுவா அப்ப இத செஞ்சு வச்சுட்டு நீங்க கூட்டிட்டு வந்துட்டு சாப்பிட வச்சுட்டு தூங்க போட்டம்னா அதுங்க வாட்டுக்கு நல்லா
நல்லா தூங்குங்க ம் அதுக்குதா அதுக்குதா சிஸ்டர் நா பாதி கூட்டிட்டு வந்துர்ரது அங்க ஒழுங்கா சாப்ட மாட்டா அவள கூட்டிட்டு வந்துட்டு தா நாங்க சாப்பிடுவோ அப்ப எங்க கிட்ட ரெண்டு வாய் வாங்கிக்குவா என்ன சாப் ட்டாலு அப்டி இல்லனா ஸ்நக்ஸ் எதாது சாப்டுவா அதோடு தூங்க வச்சா நீங் கலே ஸ்கூல்லன்னா நம்ம பாதில மறுபடியு மூணு மணிக்கு போய் எழுப்பி கூட்டிட்டு வர்ணு இங்கன்னா அவ வாட்டுக்கு அஞ்சு மணி வரைக்கு நல்லா தூங்குவா
ஆ
கொழந்தைங்க வந்து எவ்ளக்கெவ்ளோ தூங்குறாங்களோ அவ்ளோக்களவு தான அவுங்க உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக ஆக் டிவா இருப்பாங்க அதனால நா கூட்டிட்டு வந்து இங்க வீட்டுல தூங்க வச்சிருவ
ட்ரெய்யின் தா ம்
சமையல்லா காலைல அம்மா செஞ்சு வச்சிருவாங்களா இல்ல நீங்க
அம்மா தா செய்வாங்க காலைல சமையல்
ம் கால்ல ஸ்கூலுக்கு எந்திருச்சு இ இவ்ளோ லேட் ஆகுது எப்டி சிஸ்டர் எந்திருச்சு கெளம்பு
ஆமா ஆமா பாக்கணு
ஐயோ நானு என்னயுமே இங்க நறைய பேர் வந்துட்டு எல் கே ஜி யு கே ஜி இந்த மாரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் போங்க போனீங்கன்னா உங்க ஸ்டூடெ ஒங்க கொழந்தைங்கள நீங்க வந்துட்டு சே சே்த்தர்லா உங்களுக்கு வந்துட்டு இல்ல அதா இல்ல அது சொன்னாங்க கொழந்தைங்களு நீங்களு போன மாரி இருக்கோ அந்த ஸ்கூலுக்கு ஒங்க கொழந்தைங்களுக்கு ஃபீஸ் இல்லாம இருக்கோ அப்டியே படிச்ச மாரி இருக்கோ அப்டின்னுல்லா சொன்னாங்க ஐய்யய்யோ எனக்கு
போனா
ம்
எல்லா கட் பண்ணிருவாய்ங்க நல்லா
ம்
பண்ணி வெறு சக்கையாக்கிதா நம்மள அனுப்புவாங்கே சேலரி கம்மியாதா கெடைக்கு
அதுதா சேலரி கம்மிங்கையில நா இங்க வீட்லயே எனக்கு ஜாயின் ஃபேம்லி சிஸ்டர் மாமனார் மாமியார் எல்லாரு இருக்காங்க யாரு எந்த வேலையு பாக்க மாட்டாங்க ம் ரொட்டீன் எல்லாமே
அப்டின் பாத்தா இப்போ நீங்க வீட்டுல டியூஷன் எடுக்கு அத விட வந்து ஒரு ஹாஃப்தா ஒங்களுக்கு கெடைக்கு சேலரி
ம் ஆமா அதுதா
கொழந்தைல பாத்துக்கலா வீட்ட பாத்துக்கலா எல்லா வே
கண்டிப்பா அதுதா அதனாலதா நா வந்து ஐயோ நம்ம வந்து அதுக்கு எப்பயாவது ஒரு தடவ ஃபோன்ல ஏதாது ஆன்லைன் ஒர்க்ஸ் ஏதாவது ஒண்ணு பாத்து அப்டி இயன் பண்றது கூட அதுல கெடைக்காது எ ஏ அது எப்டி சொல்றது காலைல வந்து சீக்கிரமா எந்திரிச்சி வீட்டுக்கு சமைச்சு வெச்சு வீட்டுல எல்லா வேலையு தொவச்சி ட்டு கழுவி எல்லா பண்ணிட்டு போனு போயிட்டு மறுபடியு அ நம்மளு ஸ்கூல் விட்டு வர மாரி வந் து அப்டியு மறுபடியு நம்மதா சிஸ் எல்லா வேலையு பாக்கணு ஐய்யயோ எப்டிதா பாக்குறீங்களோ சிஸ் என்னால்லா முடியாதுப்பா ரொம்ப பிரஷர் ஆயிரோ ஒரு ரெண்டு பிள்ளைங்கள நம்மளால இங்க வீட்ல பாக் பாத்துக்க முடில அங்க போய் அத்தன பேரையு பாத்துக் கணுமே ரொம்ப கஷ்டோ சிஸ்டர் கொஞ்ச பெரிய பிள்ளைங்க கிளாஸா இருந்தா கூட போயிர்லா
ஆ ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கே மெட்ரிகுலேஷன்ல
ம்
நம்மள வேல வாங்குவாய்ங்க
ம் ம்
ரொம்ப ரொம்ப சக்கையா புழிஞ்சுட்டுதா வெளியே விடுவாங்க கஷ்டமா இருக்கு வீட்ல வந்து ஒரு வேலையு செய்ய முடியாது
ஆமா எப் எப்படி சிஸ்டர் முடியு ரொம்ப அது ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸாயிரு சிஸ்டர் நமக்கு
ம் சேரிப்பா நாளைக்கு அக்கா ஃப்ரீயா இருக்கப்ப ஒன்னுக்கு கூப்பறே
ஆ ஓகே சிஸ்டர் கூப்டுங்க இல்ல அ மேபி நாளைக்கு நைட்டு கூட பேஸ்லா சிஸ் டர் நா ஏனா ஃப்ரீயா இருக்குறக்கு சான்ஸ் இல்ல அ
போ ஒனக் கூப்புறே
ஆ ஓகே சிஸ்டர் ஆக்சுவலா போன் வந்து என்னோட ஹஸ்பண்டோடது
ஆ
அது இதுல இருந்தா பண்றே உங்களுக்கு நா என்னோட போன்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றே அ டாஸ்க் இதுலதா ஆ அதுனாலதா
ஓகேமா ஓகேமா ம் தேங்கயூபா பாய்மா பாய்மா
ஆ நாளைக்கு ஸ்கூலுக்கு தூங்குங்க போய் அப்பதா நாளைக்கு ஸ்கூலுக்கு போமுடியு சீக்கிர எந்துரிச்சி
ஆ